ஹல் ஹலோ சிஸ்டர் என்ன ரொம்ப பிஸியா
ஃப்ரீதா க்ளியரா கேக்குதா உங்களுக்
ஆ என்க் க்ளியரா கேக்குது உங்களுக்கு
அ ஆ கிளியரா இருக்கு கிளியரா இருக்கு ஸ்டார்டிங் தா கேக்காத மாதிரி இருந்துச் சரி இப்போ ஓகே எனக்கு கிளியரா இருக்கு
ஓகே ஓகே சிஸ்டர் அ ஆ முடிச்சிட்டே சிஸ்டர் இனி இனிமே மொ புள்ளைங்கோ வந்ததுக்கு அப்புறந்தா வேல
அப்புடியா எனக்கு அப்டிதா நானு காலைல வேலையெல்லா முடிச்சு ஃப்ரீயா உக்காந்துருக்கே இனி ஸ்கூல விட்ற டைம் தா நமக்கு வேலையே ஸ்டார்ட் ஆக போது
அதா பேசியே ரொம்ப நாளா ஆகுது அதா சரி பண்னே
ஆமா எங்க நமல நமக்கு எதுக் க்குமே டைம் கெடைக்க மாட்டேங்குது இப்ப வெக்கேஷனா இருந்தாக் கூட நம்ம ஃபிரீயா இருப்போ எப்ப வேனா கால் பண்லா இந்த ஸ்கூல் தொ தொறந்துருந்தே ஒரே இது நமக்கு நேரமே பத்த மாட்டேங்கிது
வெகேஷன் சொன்ன ஒன்னேதா நெனப்பு வருது வெக்கேஷன் எங்க போனீங்க இந்த வருஷ
வெக்கேஷன் இந்த வாட்டி பெருசா எங்கேயு போகல எங்க அம்மா வீட்ல கொஞ்ச கொஞ்ச நாளு அம்மாக் கூட போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தே அவ்ளோதா அப்ப தானே போ முடியு அம்மாட் ட்ட எல்லா ஆமா அம்மா வீட்டுக்கு போறதுக்கே வெக்கேஷன் வர்றது பாத்துட்ருக்க வேண்டியதா இருக்கு
ம் ம் அஸ்லா
போய் அங்க போயு கொஞ்ச நாள்லா ஆமா ஃபஸ்ட்டு எப்ப வேணா நம்ம ஓடிருவோமே இப்பதா ஸ்கூல் இருக்கறனால ஸ்கூல் லீவ் பாக்க வேண்டியதா இருக் கு அப்படி இப்படின்னு ஒரு ஒரு ரீசன் வந்துட்டுருக்கு வெக்கேஷன் டைம் நல்லா போய் ஃபுல் டைம் அம்மா கூட நல்ல டைம் ஸ்பெண்ட்டு பண்ணி வந்தோ அது அது ஒரு ஹேப்
ஆ ஓகே ஓகே அங்க கோயில் திருவிலால்லா நடக்குமா
ஆ இருந்துச்சு நாங்க போனப்பெல்லா கோவில் ஃபெஸ்டிவல் தா வே ரொம்ப தெறக்கு ஐயோப் போ கொழந்தேகள வச்செல்லா போய் நிக்குற மாரி அட் மோஸ்ட் ஃப்ரே இல்ல ரொம்ப தெறக்கா இருக்கு ஆ ஆமா ஆமா அ கிரௌடு ரொம்ப அ ஐயோ இப்ப எ எல்லா அங்கேயுமே அப்படிதா எங்கயாச்சு ஒரு விசேஷன்னு கேட்டா ஒடனே எல்லா
ஆமா மா கண்டிப்பா இப்ப வந்து ஒவ்வொரு கோயிலயு இதுக்கு இது ஃபேமஸ் இதுக்கு இது ஃபேமஸ்ன்னு சொல்றாங்களா அதனாலயே வந்து இந்த கோவில் திருவிளான்னா க்ரௌட்டு அதிகம் ஆகுது ஒவ்வொரு எடத்துலயுமே அதிகமாகுது
ஆமா அது எல்லாங்கியு அப்படிதா எங்க நீங்க எந்த ஃபெஸ் பெஸ்டிவல் போனீங்கனாலு ரொம்ப க்ரௌவுட் அதனால என்ன நமக்கு இந்த கொழந்தெங்களையு வெச்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக் அந்த க்ரௌவுடு பாம்போதே இவங்க ஆள ஆரம்பிச்சுருவாங்க
ஆ அ ஆமா கண்டிப்பா டத்துல நின்னு பாக்க மாட்டாங்க தூக்கி வச்சுக்கோங்க தூக்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க
ஆமா நமக்கு அதுலயே பெஃஸ்டிவல் முடிச்சு வீட்டுக்கு போயிர்லான்னு ஆயிரு எனக்கும அதே இஷ் சுயுதா என்னோட புள்ளைகளு இந்த மாதிரி தா எப்படா வீட்டுக்கு போய்றதுன்னு தோணிரு போகுபோது மட்டு நல்லா மேக்கப் பண்ணிப் போயிருவா அங்க போயி ஒளுங்கா நிக்கவே விட மாட்டாங்க ஆமா கோவிலு வேண்டா பெஸ்டிவலு வேண்டான் வீட்டுக்கே ஓடிருவோ
ஆமா ஆமா பத்து நிமிஷ நிக்க மாட்டாங்க ஆமா எல்லா வீட்லயு இதேதா ப்ராப்ளம் போல
ஆ யாமா நா இத நெனச்சே ப எங்கேயுமே போறதில்ல இத நெனைச்சுட்டே
ஆமா ஆமா நானு இந்த வெக்கேஷன் அம்மா வீட்டுக்கு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ஆமா உங்களோட வெக்கேஷன் நீங்க எங்க போனீங்க
குச்சி வீட்டுக்கு போனோ
ஆ
அப்புறோ ஏதாவது பீச்சுக்கு பக்கத்துல எங்கேயாவது பீச் இருந்தா கூட்டிட்டு போவோ
ஓ ஓப் கொழந்தைங்களுக் பீச் இருந்தாலே போதுமே தண்ணீல ஆட விட்டாலே
ஆமா காலைல போய் இறக்கி விட்டுருவோ ச மத்தியான சாப்பாட்டுக்கு மேல வருவாங்க சாப்பிடுவாங்க திருப்பியு போய் இறங்கி உட்காந்து விளையாண்டுக்கிட்டு
நமக்கு நமக்கு எதுவு தெரிய வேண்டா நம்மளு ஃப்ரீயா உட்காந்துக்கல அவங்க பாட்டுக்கு விளையாடி இருப்பாங்க சரிகி பீச் ஒரு நல்ல லொகேஷன் தா போறது
ஆமா கண்டிப்பா உண்மையா கண்டிப்பா அது ரொம்ப ஃப்ரீயாவவு இருக்கு நம்மளுக்கு நம்மள வந்து டார்ச்சர் பண்ணாம அவங்க தனி
ஆமா அவங்க அவங்களுக்கு தண்ணி பாத்தா போது குழந்தைங்களுக்கு வேற எதுவுமே வேண்டா சாப்பாடு கூட வேண்டா தண்ணிலேயே ஆடிட்டு இருந்துக்குவாங்க
ஆமா இப்பயே கேட்டுட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு வீக்கெண்ட் எங்கள பீச்சு கூட்டிகிட்டு போங்கன்னு இப்போதைக் கிடையாது குவாட்டலி லீவ் விடட்டும்ன்னு சொல்லிட்டு இருக்கோ இல்லன்னா ஆரம்பிச்சிருவாங்க ஆ போய்ட்டு ஆமா போனா சண் டே தா போகணு போயிட்டு வந்த அசதியா போயிடு அடுத்த நாள் ஸ்கூல்
ஸ்கூல் போறது கஷ்டமாயிரு பின்ன சும்மா லீவ் வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு ம் நமக்
ரொம்ப அப்புறோ ஸ்டடியில அஃபெக்ட் ஆகும் நம்மதா திட்டுவாங்
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வேற ஸ்கூல்ஸ் எல்லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவு இருக்குது இல்ல ஒரு நாளு லீவு போட்ட போட்டாலே ஒரு எவ்ளோ எழுதறதுக்கு படிக்கறது கெல்லா குடுக்குறாங்க சின்ன கொழந்தைங்கனாலு செரி பெரியவங்ளா இருந்தாலு செரி ஒரு வாடி இருக்கு அவுங்களுக் க்கு அது அவுங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தா ஆ படிக்க வெக்கிற நமக்குங் கஷ்டோ நானு அதெல்லா யோசிக்கும் போது லீவே எடுக்க விட மாட்டே பேசாம அங்க போய் படி ச்சிட்டு வந்துருங்கடான் நா சொல்லி உட்ருவே
வீக்கெண்ஸோட சேரி அவ்ளோதா வேற எந்து இல்ல
ம்
ஹலோ ஹலோ